இருக்கீங்க
ஆ வணக்கம் தோழி நா நல்லாயிருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நானு நல்லா இருக்கே இன்னிக்கி வந்து நம்ம பள்ளி வாழ்க்கையை பத்தி பாக்கலா கொஞ்சோ
ம்
இப்ப ஒரு மனுஷ வந்து பெறந்த நாள்ல இருந்து அவ எறக்குற நாள் வர பல அனுபவங்கள வந்து அவ கத்துக்குறா அப்டி கத் அப்டி கத்துக்கறப்ப அந்த அனுபவங்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு முக்கியமானதா இருக்குது மறக்க முடியாத தாவு இருக்குது அந்த பள்ளி வாழ்க்கையில ஒரு மனுஷ அவனுடைய வாழ்க்கைய வடிவமைச்சு அந்த அடிப்படை காலோ இல்ல பள்ளி வாழ் கை ஆகட்டு அங்கதா அவனுக்கு அறிவு இல்ல ஒழுக்கோ இல்ல நட்பு பொறுப்பு இது போன்ற ஒரு நல்ல பண்புகள் எல்லா பாத்தீங்கன்னா முதன்முறையா அவனுக்கு பள்ளில இருந்துதா உருவாகுது அப்டின்னு சொல்லலா அதனால தா மனுஷ வாழ்க்கையில பள்ளி வாழ்க் கைன்றது ரொம்ப முக்கியோ அப்பிடின்னுட்டு சொல்லலா முதல்ல பள்ளி வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு அறிவை அளிக்கு ஒரு எடமாதா சொல்லப்படுதே பள்ளில தா மாணவர்கல்லா பாத்தீங்கன்னா தமிழு ஆங்கிலம் இல்ல கணிதோ அறிவியல் சமூகறிவியல் இது போல பாடங்கள் எல்லா அங்கதா கத்துக்குறாங்களே அவங்க இந்த பாடங்கள் தா என்ன ஆகுதுன்னா மாணவர்களுடைய அறிவ வளக்குறதுக்கு ரொம்பவே துணையா இருக்குது அதே மாரி உலகத்தையு புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த மாரி எதிர் நம்மளுடைய எதிர்க் எதர்காலத்தையு ஒரு நல்ல ஒரு வேலை இல்ல ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொள்றதுக்கு இந்த கல்வி தா அங்களுக்கு வந்து ரொம்பவே உதவுது அப்டினே சொல்லலா அடுத்து பாத்தீங்கனா பள்ளி வாடிக்கையில ஒழுக்கத்தையு ஒரு நல்ல பழக்க வழக்கங்களையு கற்பிக்கு இடமா தா பள்ளின்றது அமைது ஏன்னா பள்ளியில தா எப்டி நேரத்த பின்பற்றணு ஆசிரியங்க கிட்ட எப்டி மரியாதையா நடந்துக்கணு பெரியவங்க கிட்ட எப்டி மதிக்கணு அப்டி இல்ல ஒழுக்கங்கள செயல்படுதல் இது போன்ற நல்ல பண்பு எல்லாமே பாத்தீங்கனா பள்ளியில தா வந்து அவுங்களுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பண்புகளா தா ஒரு நல்ல குடிமகனா அவ உருவாகறதுக்கு ரொம்ப அவசியமா அவனுக்கு உதவுது அடுத்து இந்த பள்ளி வாழ்க்கையில பாத்தீங்கனா நட் நட்புடைய மதிப்ப நெறையவே அறிய முடியுது பள்ளியில மாணவங்கல்லா பாத்தீன்னா பல நண்பர்கள்லா வந்து சந்திக்கிறாங்க அவுங்க கூட சேந்து வெளையாட்றாங்க படிக்கிறாங்க சிரிச்சு சந்தோஷமா காலத்தையு கழிக்கிறாங்க இந்த நட்புகள் எல்லா பாத்தீன்னா வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நினைவாக தா அவுங்க கிட் கிட்ட இருக்குமே சில சமயங்கள் எல்லா பாத்தீன்னா பள்ளி நண்பர்கள்ல்லா வாழ்க்கை முழுவதுமே நம்ம கூட தொடரும் உருவா கூட மாற முடியுது இப்ப ஆண் நண்பர்கள்ல்லா பாத்தீங்கன்னா வாழ்க்க முழுக்குமே அவுங்களால தொடர முடியுது ஆனா பெண்களால அந்த மாரி அந்த அளவுக்கு முடியறது கெடையாதுன்னு தா சொல்லணு அடுத்து நம் பள்ளி வாழ்க்கையில வந்துதா நம்ம தன்னம்பிக்கைய வள வளத்துக்கறதுக்கு ரொம்பவே உதவுது பள்ளில நடபெற இந்த போட்டிலா இருக்குது பாருங்க இந்த பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இல்ல கலாச்சார நிகழ்வு இது போன்றல்லா அந்த மாணவர்கள்ல என்ன பண்றாங்க கலந்து கொள்ளும் போது அவுங்களுடைய திறமை எல்லா அதிகமா வளத்துக்கிறாங்க இது மூலமா தா அவுங்களுக்கு தன்னம்பிக்கைன்றது அதிகமா வளருது அப்டினே நம்ம கண்டிப்பா சொல்லலா இப்ப பள்ளி வாழ்க்கையில ஆசிரியருடைய மாணவருடைய உறவுன்றது எப்டி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க தோழி
ம் சொல்ற தோழி கண்டிப்பா இப்ப ஒரு மாணவனோட வாழ்க்கைய வந்து வடிவமைக்கிற முக் கியமான ரெண்டு நபர்கள் வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களுந்தா பெற்றோர்கள் வந்து வாழ்க்கையே அழிக்கிறாங்க ஆசிரியர்கள் வந்து வாழ்க்கைக்கு வழி காட்டுறாங்க அதனால ஆசிரியர் மாணவர் உறவுங்கிறது வந்து கல்வியோட அடித்தளமா இருக்கு இப்ப வந்து ஆசிரியர் மாணவரோட அ இப்ப வந்து பண்டைய காலத்துல வந்து குருகுல கல்வி வ முறை வந்து இருந்துச்சு மாணவர்கள் வந்து ஆசிரியரோட தங்கி கல்வி கட்றாங்க அந்த காலத்துல ஆசிரியருக்கு மிகுந்த மரியாதை அளிக்கப்பட்டது ஆசிரியரும் மாணவர்கள வந்து தன் பிள்ளைபோல கவனிச்சுக்கிட்டாங்க இந்த காலத்துல வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியால கல்வி முறை வந்து மாறிருச்சு ஆனாலு ஆசிரியர் மாணவர் உறவின் மு வந்து முக்கியத்துவம் வந்து கொறையல ஆன்லைன் வகுப்புகள் வந்தாலு ஆசிரியரின் வழிகாட்டுதலு இன்னு அவசியமாதா இருக்கு ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர் உறவு உறவேட பண்பு என்னனா பரஸ் அப்புற மரியாதை நம்பிக்கை இருக்கிறது அன்பு காட்டுறது பொறுமையா இருக் கிறது நேர்மை ஒத்துழைப்பு இதுதா ஒரு நல்ல ஆசி ரியர் மாணவரோட உறவுல இருக்கிற பண்புகள் இப்ப வந்து சமூக ஒரு நல்ல ஆசிரியர் வந்து உருவாக்கிற மாணவர் வந்து நல்ல குடிமக்களா வளர்றாங்க நல்ல குடிமக்கள் நல்ல சமுதாயத்த உருவாக் கிறாங்க அதனால ஆசிரியர்கள் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இப்ப மாதா பிதா குரு தெய்வம் அப்டின் நம்ம முன்னோர்கள் கூறி இருக்காங்க பெற்றோர்க்கு வந் பெற்றோருக்குப் பிறகு ஆசிரியர்கள் தா உயர்ந்த எடத் ஆசிரியர்களுக்கு தா உயர் ந்த இடமே வழங்குறாங்க ஆசிரியர் மாணவர் உறவு வந்து வலுவா இருந்தாதா கல்வியும் சிறக்கும் சமுதாயமு வளரு இப்ப எனக்கு வந்து அ பள்ளிக்கூடத்துல சுற்றுலா கூட்டு போறதுக்கான பயன் என்ன அப்டிங்கறது எனக்கு கொஞ் சொல்றீங்ளா தோழி
கண்டிப்பா அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க இப்ப மனித வாழ்க்கைல பாத்தீங்னா கல்வின்றது மட் டு ஒரு முக்கியமானது நம்ம சொல்லிட முடியாது கல்வின்றது ஒரு புத்தகத்துல உள்ள பாடங்கள மட்டுமே கற்பது அல்ல அது வந்து உலகத்துல இருக்க நடக்கர்த அறிஞ்சி நம்ம தெரிஞ்சுக்குனு ஒரு புதிய அனுபவங்கள நம்ம கத்துக்குனு அப்டின்றது கல்வினு ஒரு பகுதிதா அடுத்ததா அந்த வகைல பாத்தீங்கனா பள்ளி வாழ்க்கைல சுற்றுலா வந்து ஒரு முக்கியமான எடத்த பெறுது அப்டின்னே சொல்லலா ஏனா மாணவர்களுடைய அறிவ விரிவுபடுத்தவு புதிய எ எடங்கள் மற்றும் கலாச்சாரங்கள தெரிஞ்சுகற்துக்கு சுற்றுலாதா வந்து பெரிதுமே பா்த்தீங்கனா பயன்படுது அதனாலதா பள்ளி வாழ்க்கைல சுற்றுலா வந்து ஒரு பயனுள்ள கல்வி செயல்பாடாக கருதுதுன்னே சொல்லலா இப்ப சுற்றுலாவுடைய பொருள் பாத்தீங்கனா ஒரு எடத்திலந்து ம ற்றொரு எடத்திற்கு சென்று போய்ட்டு அங்கு உள்ள அந்த இயற்கை அழகுகள் இல்ல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இல்ல அறிவியல் மையங்கள் இல்ல தொழிற்சாலைகள் அருங்காட்சியங்கள் இந்த மாரி பல முக்கியமான எடங்கள போய் ப நேர்ல பாக்கனூ அப்பதா பள்ளி மாணவருடைய அறிவ வந்து வளத்துக் க்க முடியு அதா கல்வி சுற்றுலாக்கள் அப்டின்றதே மொதல்ல ஏற்பாடு பண்றாங்களே அதே மாரி புத்தக அறிவோட அனுப வந்து ரொம்ப நல்லாவே கெடைக்கு பள்ளில வந்து ஆசிரியர் வந்து பல பாடங்கள வந்து நம்ளுக்கு நடத்துறாங்க ஆனா சில விஷ் ஷயங்கள வந்து நம்ம நேர்ல பாத்தாதா அது வந்து மாணவர்களுடைய மனசுல நீண்ட காலொ பதியு இப்ப உதாரணமா பாத்தீங்கனா வரலாற்று பாடத்துல பாத்தீங்கனா தஞ்சை பெரிய கோவில் பத்தி நம்ம நெறைய படிச்சிருப்போ இல்லிங்ளா அப்ப அந்த கோவில வந்து படிச்சதோட நம்ம நேர்ல போயி பாத்தோனா இன்னூ அங்க அதிக புரிதல் நம்ளுக்கு கெடைக்கு இதனால புத்தக அறிவோட அனுபவ அறிவுன்றது நம்ளுக்கு அதிகமாவே கெடைக்குனு சொல்லலா அதே மாரி நம்மள அறிவ வந்து விரிவுபடுத்றதுக்கு இந்த சுற்றுலானது ரொம்பவே உதவு இப்ப சுற்றுலா மாணவனுடைய அறிவியு பாத்தீங்கனா அதிகரிக்கு புதிய இடங்கள் இல்ல புதிய மக்கள பாப்பாங்க அங்க புதிய மொழி கலாச்சாரத்த தெரிஞ்சுப்பாங்க அவுங்கடைய பழக்க வழக்கத்தல்லா தெரிஞ்சுக்குவாங்க இது எல்லாமே மாணவர்கள் தெரிஞ்சுக்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு இது மாணவ டைய சிந்தன திறனயு அதிகமாக மேம்படுத்து உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்றதுக்கு ஒரு நல்ல புரிதலு அந்த மாணவர்கள் கிட்ட கெடைக்கு அதே மாரி இயற்கைய வந்து நேசிக்க கத்துக்குவாங்க வெளி எடத்துக்கெல்லா வெளில போனாதா இந்த மலைகள் காடு அருவி கடற்கரை இது போல இயற்கை வளமிக்க இடங்களுக்கல்லா போ அவுங்கள அழைச்சிட்டு செல்லு போது தா இது மூலியமா தா அவங்க வந்து இயற்கையை வந்து உணர முடியு அவங்களால அப்பதா அந்த சுற்றுச்சூழலயு பாதுகாக்கனுன்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள நிச்சயமா உருவாவும் அப்பதா சுற்றுலா போதுதா மாணவர்கள் வந்து ஒன்றா பயணம் செய்வாங்களே அப்பதா ஒன்னா சேந்து சாப்டுவாங்க ஒன்னா வெளையாடுவாங்க பல அனுபவங்க அவங்க பகிர்ந்துக்குவாங்க இது மூலியமா தா மக்கள் கிட்ட வந்து ஒரு ஒற்றும ஒத்துழைப்பு நட்பு இது போலல்லா வளரு அப்டின்ட்டு சொல்லலா அதே மாரி இப்ப பள்ளி மாணவர்களுக்கு ஒழுக்கொன்றது எப்டி கத்துக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சத எனக்கு சொல்லுங்க தோழி
பள்ளி மாணவர்கள் வந்து எப்டி ஒழுக்கத்த கத்துக்கறாங்க அப்டின்னா ஒழுக்கங்கறது பு த்தகங்கள்ல படிக்கறதுனால மட்டு வர்றது இல்ல அது குடும்ப பள்ளி அப்ற சமுதாயத்தின மூலமும் கத்துக்றாங்க இப்ப குடும்பத்து மூலமா எப்டி கத்துக்றாங்க அப்டின்னா குழந்தைகள் வந்து குழந்தையின் முதல் ஆசிரியர் வந்து பெற்றோர்கள் தா பெற்றோரின் செயல்கள பாத்துதா குழந்தைகள் நறையா இத கத்துகறாங்க மரியாதை நேர்மை பொறுப்பு இது போன்ற பண்புகள்ல்லா வீட்லருந்துதா விதைக்கறாங்க இப்ப ஸ்கூல் மூலமா எப்டி பள்ளிக்கூடம் மூலமா எப்டி கத்துக்குறாங்க அப்டின்னா ஆசிரியர்கள் வந்து நல்ல நடத்தை மற்றும் ஒழுக்கத்த கத்துக்குடு குறாங்க பள்ளி விதிமுறைகள் மாணவங்களுக் மாணவர்களுக்கு வந்து கட்டுப்பாடய் வளர்க்குது காலை வழிபாடு உறுதிமொழி ஒழுக்க வகுப்புகள் இதெல்லா நல்ல பண் புகள வந்து உருவாக்குது ஆசிரியர்களின் முன்மாதிரி செயல்கள்லா ஆசிரியர்கள் வந்து நேரம் தவறாமல் வர்றது அன்பா நடந்து கொள்றது இது மாதிரியான செயல்கள் மாணவர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா அமையு மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை பின்பற்றி நல்ல பழக்கங்களை வளர்த்துக்குறாங்க நண்பர்கள் மற்றும் சமூகத்தின் மூலமாவு ஒழுக்கத்த கத்துக்குறாங்க அது எப்டின்னா அப்டினா நல்ல நண்பர்கள் நல்ல பழக்கங்கள வந்து உருவாக்க உதவுவாங்க சமூகத்தில் நடைபெறும் நல்ல செயல்பாடுகள் வந்து மாணவர்களின் குலண் குணநலன் களை வந்து மேம்படுத்தும் இப்போ வந்து க கதைகள் மூலமாவோ வாழ்க்கை வரலாறு மூலமாவோ கூட அவுங்க ஒழுக்கத்த கத்துப்பாங்க ஒழுக்கமுங்கறது ஒரே நாளில உருவாகறது கடையாது அது தினசெரி பழக்க வழக்கம் நல்ல வழிகாட்டுதல் தொடர்ந்து செய்ற பயிற்சி மூலமாதா வருது குடும்பம் பள்ளி சமூகம் இணைந்து செயல்பட்டாதா மாணவர்கள் வந்து ஒழுக்கமுள்ள சிறந்த குடிமகளா உருவாக்க முடியு இப்ப நீங்க வந்து எ நண்பர்கள் வந்து பள்ளி வாழ்க்கைல முக்கியோ அப் அப்டிங்கறத பத்தி எனக்கு கொஞ்சோ சொல்றீங்ளா
கண்டிப்பா தோழி இந்த பள்ளி வாழ்க்கைல பாத்தீங்கன்னா இந்த பள்ளி வாழ்க்கைய வந்து இனிமையாவு இல்ல அர்த்தம் உள்ளதாகவு மாற்று மாற்றுபவர்கள் யாருன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நண்பர்கள்தா எனா பள்ளி உருவாகும்போத்தா நட்புன்றது மாணவர்கள்கிட்ட நறைய நாணருடைய வளர்ச் சிலு சேரி நம்ம எதிர்கால வாழ்க்கைலயு சேரி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்டின்னே சொல்லலா அதுனாலதா பள்ளில பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து ஏ முக்கியோ என்பத வந்து நம்ம கொஞ்சோ தெரிஞ்சுக்கலா இப்ப நா எனக்கு தெரிசத உங்ககிட்ட சொல்ற தோழி இப்ப நண்பர்கள் அப்டினா நம்முடைய மகிழ்ச்சில்யு சேரி நம்மளுடைய துன்பத்தில்யு சேரி நம்மகூட எப்பயுமே இருப்பாங்க எனா நம்ம புரிஞ்சுகுட்டு நம்மளுக்கு உதவி செஞ்சு நம்மள செரியான பாதைல வழி நடத்துவாங்க அவுங்கதா உண்மையான நண்பர்கள் எனா பள்ளில பாத்தீங்கன்னா உருவாகு நட்பு வந்து பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சுயநலமற்றதாகவு தூய்மையானதாகவுதா கண்டிப்பா இருக்குமே அதே மாரி பள்ளி வாழ்க்கைல மகிழ்ச்சியா எப்டி மாத்துறதுனா பள்ளில தெனமொ பாடங்கள் குடுக்குறாங்க வீட்டுப்பாடோ குடுப்பாங்க தேர்வுகள் நடக்கு இது போல பல பொறுப்புகள் நம்ளுக்கு பள்ளில இருக்கு அந்த சூழல்ல மாணவர்கள் என்னப் பண்ணுவாங்கனா நண்பர்கள் வந்து மாணவர்கிட்ட அந்த மன அழுத்தத்த குறைக்கிறதுக்காக ம் இடைவெளி நேரல்லா விடுவாங்க ஸ்கூல்ல அப்ப அந்த நேரங்கள்லா ஒன்னா சேந்து பேசுவாங்க வெளையாடுவாங்க சிரிப்பாங்க இது போல்லா பள்ளி வாழ்க்கைய வந்து மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியுது அப்ப நண்பர்கள் இல்லாத பள்ளி வாழ்க்கையை பாத்தீங்கனா ரொம்ப சளிப்பா இருக்கு ரொம்ப போர் அடிக்கு நம்புளுக்கு இல்லிங்ளா அப்ப பள்ளியில் அந்த படிப்புல எப்டி உதவுறாங்க பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து கல்வி வளர்ச்சில பாத்திங்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஒரு மாணவனுக்கு ஒரு வீட்டு பாடோ புரில அப்டினா அவ பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணுவோம் டேய் இன்னாடா இந்த பாடோம் எனுக்கு புரியவே இல்ல உனுக்கு இது ப உனக்கு இத பத்தி எதாவுது தெரியுமா அப்டின்றப்ப வாடா நா சொல்லி தரேன் எனுக்கு இந்த கணக்கு நல்லா வரூம் நா சொல்லித்தரேன் அப்டினு அந்த மாணவன் இன்னொரு மாணவனுக்கு சொல்லி குடுப்பாங்க அப்ப அவுனுக்கு ஆசிரியர் கிட்ட வந்து அத திருப்பி கேட் க்க மாணவனுக்கு ஒரு அச்சோம் இருக்கோம் இதுவே நண்பனு கிட்ட அந்த கேக்கும் போது அந்த அச்சன்றது இருக்காது அவன் சொல்லிக்குடுக்கும் போது அத ஈஸியான முறையில அவன் புரிஞ்சுக்கிறான் அது மேரி பல மாணவர்கள் பாத்னா பள்ளியில ஒரு வெக்கத்தோடையும் பயத்தோடையும் இருப்பாங்க ஆனா நண்பர்கள் கிட்ட பாத்தனா அந்த வெக் க்கமும் அந்த பயமும் இருக்காது அவன்கிட்ட நல்லா கேஷுலா இருப்பாங்க இந்த மாதிரி சொல்லலாம் இன்னிக்கு நம்பள்க்கு தெரிஞ்ச கருத்துக்கள நம்ம பகிர்ந்துகிட்டோ தோழி ரொம்ப நன்றி தோழி
நன்றி தோழி